ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ மேம் குடாஃப்னுன் மேம் ஹலோ
ஹலோ
ஆமா மேம் கேக்குதுங்கங்க மேம்
ஹலோ
ஹலோ ஆ மேம் ஹலோ குட் ஆஃப்ட்நூன் மேம் அ கேக்குதுங் மேம்
ஹலோ
ஹலோ மேம்
உங் வாய்ஸ் எனக்கு எதுவு கேக்லிங்க
மேம் ஹலோ மேம் ஹலோ ஆ மேம் மேம்
ஹலோ
ஹலோ மேம்
ஹலோ
ஹலோ மேம் ஹலோ
ஹலோ உங்க வாய்ஸ் எது கேக்லங் எனக்கு
மேம் கேக்குது மேம் எ
எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்கிளா
சாப்ட மேம் நீங்க சாப்ட்டீங்ளா
என் வாய்ஸ் கேக்கல ஆனா நா பேசுற
செரி மேம் கேக்குதாங்க மேம் எ எனக்கு வந்து உங்க வாய்ஸ் கேக்குதுங்களேமா
ஹலோ
மேம்
சாப்ட்டீங்ளா நல்லா இருக்கீங்ளா எப்டி இருக்கீங்க
எல்லா நல்லா இருக்க மேம் நீங்க நல்லா இருக்கீங்ளா
மேரேஜ் ஆச்சா உங்களுங்கு
ஆமா மேம் உங்களுக்குங் மேம்
குட்டிஸுங்ளா இருக்கறாங்களா நா நீங் கேக்குற வாய்ஸ் எனுக்கு கேக்கலங்க பேசறது
மேம் கேக்குதுங் மேம் நல்லா கேக்குது மேம்
இன்னு ஒரு காலு இ இதா போய்டும்
இப்ப கேக்குதுங்ளா மேம்
என்ன சாப்பாடு உங் வீட்ல
எங்க வீட்ல இன்னைக்கு ரைசு கேடு மேம் உங்க வீட்
சாப்ட்டீங்ளா
சாப்ட்ட மேம் உங்க வீட்ல என்ன லன்ச்
என்னன் தெர்லவ நெட்வொர்க்கா என்னன் தெர்ல வாய்ஸே என்க் கேக்கல
இப்ப கேக்குதா மேம்
ஹலோ
ஹலோ மேம் கேக்குதுங்ளா மேம் ஹலோ ஹலோ மேம்
வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க மேம் அங்க எல்லா நல்லா இருக்காங்ளா மேம்
அ என்னாச்சுன் தெர்ல நல்லாதா கா காதுல விழ்ந்துட்ருந்தது நீங்க பேசுறது கேக்கல ஆனா நா பேசுறது கேக்குதா என்னன் தெரில
கேக்குதுங் மேம் நீங்க பேசுறது தெளிவா கேக்குதுங் மேம்
பரவால பேசுங்க எதா இருந்தாலு கால் வேஸ்ட்டா போகு
என்ன மேம் என்ன மேம் கேக்கல மேம்
எப் என்னா சாப்பாடு உங்க வீட்ல என்ன சாப் சமச்சிங்க
இன்னைக்கு ரைஸ்சு கேர்டு மேம் உங்க வீட்ல என்னங் மேம் சாப்பாடு மேம் உங்க வீட்ல என்ன சாப்பாடுங்க ஹலோ
உ வாய்ஸ்சு எனக்கு கேக்கவே இல்ல கடைசி வரைக்கு கேக்காது போல
மேம் கேக்குதா மே
பரவால்ல பேசுங்க யாருக்காவது ஒருத்தவ்ங்ளுக்கு அதா இருக்கட்டு உங்ளுக் கேக்குதுன் நெனைக்றே ஆனா எனக்கு கேக்கல என்னன் தெரில
நீங்க பேசது எனக் கேக்குதே மேம் நா பேசது உங்ளுக் கேக்லீங்ளா
போன் டைம் ஒ நெக்ஸ்ட் டைம் ஒருட்டு கால் பேசுனா அது நல்லா கேட்டுச்சு இது எனக்கு கேக்கவே இல்ல எ தெரிலையே ஆனா கால் வர்றதுலா சவுண்ட் கேட்டுச்சி ஆனானு ஒங் வாய்ஸ் தா கேக்கல
உங்க வாய்சு எனக்கு கேக்குதே மேம் தெளிவா
ஹலோ
ஹலோ மேம் கேக்குதுங்ளா மேம் ஹலோ உங்க வீட்ல என்ன சாப்பாடுங் மேம் கேக்குதுங்ளா
எது காதுல விழலங்க ஏதாவ்து பேசுங்க
ஒங்க வீட்ல என்ன சாப்பாடுங் மேம் கேக்குதுங்ளா
குட்டீஸ்ங்ளா ஸ்கூல்ல இந்து வன்ட்டாங்ளா
கூல்ல வந்து யாரு வுல்ல மேம் பாப்பா கை குழந்த மேம்
உனக்கு மேரேஜ் ஆயிச்சா
மேரேஜ்லா ஆயிடுச்சி மேம் உங்ளுக்கு ஆயிட்டுங்ளா
காதுல விழ்லன் தெர்ல செர் பரவால்ல பேசுங்க
மேம் உங்களுக்கு ஆயிடுச்சுங்
எப்டி இருக்கிங்க ஒடம் எல்லா நல்லார்க்ல்ல
ஆ நல்லா இருக்கு மேம் உங்ளுக்கு நல்லாருக்குங்ளா
வீட்ல எல்லா
பசங்களுக்கு அதே சாப்பாடு தா மேம் ரைஸு கேர்டு மேம் க்லா ஹலோ
எ காதுல வில்லன் தெரிலியே ஃபஸ்ட்டு ஒரு கால் பேசுனா அதுல நல்லா காதுல விழுந்துச்சி
சரி மேம்
ஹலோ
ஆ மேம் கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க இப்ப கேக்குதுங்க நெட் ப்ராப்ளம் போல இஷு வாவுதுங்க ஏன் தெரிய மாட்டேன்து ஒரு ஒரு டைம் ஃபஸ்ட் கால்ல அப்டி கொடந்தா அது பண்ணிருந்தா
செரி செரிம்மா சாப்டீங்ளா என்ன சாப்பாடு உங்க வீட்ல
போட்டாச்சிங்க சும்மா ஒரு ஒர்க்கா போட்டுட்டுருக்கே ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டுட்டுருக் கே
ஆ சேரி சேரிமா
ம்
அது என்ன மாரி ஆரி ஒர்க்மா
கல்யாண ஆச்சுங்ளா உங்களுக்கு
ஆ ஆயிடுச்மா
ஆ அதா இவ்ளோ நாழி நா பாட்டு பேசுறே எனக்கு எதுவுமே இப்ப டக்குன் நல்லா கேக்குதுங்க
செரி செரிம்மா
ஏன் தெரில ம் சேர் சேர்
சேரி சரிங்க
பசங்கள்லா வன்டாங்ளா அயிச்சிட்டு வன்டீங்ளா
இல்லைங்க மேம் இனிதா போணும் மேம்
போகணுமா நானு கெளம்பனு நானு பசங்கள அழஸ்டுவர கெளம்பணு
சேரி சேரி மேம்
ம்
இன்னக்கி என்ன ஸ்பெஷல் மேம் வீட்ல
ஸ்பெஷல் ஒன்னு இல்ல சும்மா சாம்பார் சாதம்தா
செரி செரி மேம்
ம் சாம்பார் தா ச சமச்சு பசங்க குட்த்தாச்சு மாங்கா முருங்கக்கா இப்ப அதானே ஃபேமஸு ட்ரெண்டா ஆமா இப்ப அதுதானே சீசன் போயிட்டு இருக்குது அதனால மாங்கா ச போட்டு சாம்பார் முருங்கா சா போட்டு சாம்பார் வச்சி
சேரி சேரி மேம்
நீங்க என்னா ஊரு
மேம்
புரியலங்க
என்ன மேம் கேக்ல
என்ன ஊருன் கேட்டே
நாங்க வந்து இங்க கோயமுத்தூர் மேம்
ஆ சேர் சே நா ஒசூருங்க
சேர் சேரிங்க
ம் ம் எதோ ஒர்க் பண்ணுறீங்களா இல்ல வீட்ல தா இருக்றீங்களா
நா வீட்ல தா மேம் இருக்க
ம் சேர் சேர் சேர் சேர் நாங்களாம் வீட்ல தா இருக்கோ எல்லா ஹவுஸ் ஒய்ப்தா வீட்லதா இருக்குறோ
உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க மேம்
எனக்கு பொண்ணு ஒன்னு பைய ஒன்னு ப தம்பி ஆறாவது படிக்கிறா பாப்பா மூணாவது படிக்கிறா வீட்ல தா இருக் க என்னோட ப்ளவுஸ்க்கு மட்டு ஒர்க் போட்டுட்டு இருக்ற அ எ கத்துக் குடுத்த டீச்சர் வந்து ஒர்க் இருக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால வந்துருக்க
சீசனுக்குல்லா போ இப்போ வந்து ஆரி ஒர்க் பண்ணுவீங்ளா சீசனுக்கு எல்லா ஆரி ஒர்க் பண்ணுவீங்ளா
புரியலங்க நல்லா சொல்லுங்க
சீசனுக்குல்லா ஆரி ஒர்க் பண்ணுவீங்களானே
ஆ பண்ற பண்ற இப்போ எங்க டீச்சரு வந்து அவங்களாலா முடிலன்னாக
சேரி சேரிங்க
அதனால இப்போ போட்டுட்டுருக்கேன் அவுங்க போட்டு கொடுத்துட்டுருக்கேன்
சேர் சேரிங்
நேத்து ஒரு பிளவுஸ் முடிச்ச இன்னிக்கு ஒன் இல்ல இல்ல நூலால போடறதுதான்
ஓ சேர் சேர்
ட்டு திரட்டு ஆல போடுறது தான்
ஓ சேர் சேரிங்க
அது மணி பீட்ஸு
சேர் சேரிங்க சேர் சேர்
கத்துக்கிட்ட கத்துக்கிட்ட அதனால அவங்க எனக்கு ஒரு சான்ஸ் குடுத்துருக்காங்க எங்க டீச்சர்
சேர் சேர் சேரிங்க
ம் போடறேன் என்ன இன்னும் ஃபாஸ்ட் வரல ஆனா போ போடறேன் பாஸ்ட் வந்துச்சு ன்னா ப பரவாயில்ல போட்றலா இன்னு பாஸ்ட் அந்த அளவுக்கு பாஸ்ட் வர்ல ஆனா ஒர்க்லா நல்லா நீட்னஸ்ஸா போடுற இன்னு ஃபாஸ்ட் வர்ல அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்க டீச்சர்
கையிலே போட்டுருவீங்க மிஷின் எல்லாம் அதுக்கு வந்து யூஸ்
மிஷின் இல்லைங்க கையே கையால போட்றதுங்க கையால தான் போட்டுட்டு இருக்க மிஷினு இருக்குது ஆனா கையால போடுற மாரில்லா எதுவும் இருக்காதுன்னு நெனக்கிறேன் நானு
சேர் சேரிங்க
ஆமா
பப இது பர்ச்சேஸ்ல்லாம் வந்து சேர்த்து வாங்கி வச்சுக்குவீங்களா
ஆமா வாங்கி வச்சி மெட்டீரியல்லல்லாம் வாங்கி வச்சிக்கிட்டு தான் போட்டுட்டுருக்கு
ஓ சேர் சேரிங்க
ம்
சேரிங்க
நீங்க வீட்ல என்ன பண்ணிட்ருக்கீங்க
அ வீட்டுலதாங்க மேம் இருக்கே ஒரு கை கொழந்த இருக்கு
அப்டியா சரி சரி சரி சரி உம் சரி சரி அதோட நமக்கு என்ன வேல அவங்கதாங்க நமக்கு பெருசுங்க அவங்களோட நமக்கு எதுவு முக்கியமில்லல்ல
ஆமமா
ஆமா ஆமா செர் செர் செர்
சரிமா உங்க ஊர்ல என்ன ஸ் மேம் ஸ்பெஷல் என்ன மேம் மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம் என்ன மேம் ஹலோ
காதுல விழுலைங்களா
இல்ல மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம்
உம் உம் உம் உம் அதானே
அதா அதா அதாங்க மேம்
உம் கேக்குது என்னன்னு தெரியல நாங்க ஓசூரு இங்க ஓசூர்ல வந்து என்னன்னாக்கா பூவு தா ஃபேமஸ்ஸு ரோஸ் லா இங்கேந்துதா ஏ
ஓ செரி செரிங்
நம்ம டைம் முடிஞ்சிச்சுன்னு நெனைக்கிறே கட் பண்ணிக்கலாங்களா
டைம் ஆமா மேம்
ம் சரி நெக்ஸ்ட் கால்ல பாக்கலா ம் செரி அ
ச ஆ